வணக்கம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேங் தோழி நீங்க எப்டிருக்கீங்க
நானும் நல்லாருக்கேன் சகோதரி வீட்ல எல்லாரும் நல்லாருக்காங்களா
அஹ் எல்லாருமே நல்லாருக்காங்கயிங் தோழி
சேரிங் சகோதரி ஆஹ் சாப்பிட்டுட்டே இருக்கே சகோதரி நீங்க சாப்டீங்களா ஆ டீ டீ மார்னிங் குடிப்ப சகோதரி மார்னிங் வந்து எப்பயுமேடெய்லுமே எழுந்ததும் வந்துட்டு இஞ்சிஏலக்கா தட்டிபோட்டு ஏலக்கா டீ சகோதரி நான்
செரி செரிங் தோழி மாஸா மசாலாடீ அது பேருல
மசாலா இல்ல சகோதரி ஒரு நாள் வந்து இஞ்சி டீ குடிப்பேன் இன்னொரு நாள் வந்து ஏலக்கா டீ குடிப் இல்ல சகோதரி நானும் மசாலா டீனா ரெண்டயும் நம்ம போட்டு இன்னொரு ஏதோ ஒரு இந்திய போடுவாங்கன்னு நெனைக்கிறேன் சகோதரி அதோட சேந்து
செரி செரிங் தோழி ஆ அது மசாலா டீன்னு தான் நான் கேள்விப்பட்ருக்கேன்
ஓ சேர் ஏல காய்ங்கலா சகோதரி நான் வந்து ரெண்டையும் சேத்தி போட மாட்டேன் சகோதரி ஒரு நாள் வந்து ரொம்ப தலைவலியா இருந்து வாமிட் எனக்கு நேரமே இருந்து ஒத்துக்காதுங்களா சகோதரி அப்ப வாமிட் வர மாரி இருந்தா இஞ்சி போட்டு குடி பிஸ்தது மத்த நேரம் வந்து குடிச்ச ஏலக் தட்டி போட்டு கொஞ்சம் சக்கர நல்லா நறையா போட்டு குடிச்சீங்னா தித்திப்பா கொஞ்சம் ஏலக்கா மாசக்கிறதுக்கு கொஞ்சோம் நல்லா இருக்கும் சகோதரி அதே மாரி சாயங்காலம் ஆச்சுன்னா எப்பயாவது கொஞ்ச காபி குடி சகோதரி மோஸ்ட்லி எனக்கு அதிக டீ காபி குடிச்ச ஒத்துக்காதுங்களா அல இப்ப என்னமோ குடிச்சி பழகதனால டேஸ்ட் ட்டு ஊத்திக்குச்சு நமக்கு
ஹ்ம் செரி செரிங் தோழி
நீங்க சகோதரி இந்த ரீல்ஸ்ல வர மாரி சாண்ட்விச் செஞ்சு பாத்
ஆ செஞ்சு பாத்திருக்கேன் தோழி இது நல்லா இருந்ததுங் தோழி
ஓ செரிங்க சகோதரி பாக்கலா நானும் ஒரு நாள் ட்ரை சரிங்க சார் நானும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாக்குறேன்
ஆ செரிங் தோழி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க தோழி
பாப்பீங்க போல அதனால தான் நெறைய செஞ்ச பாத்திருக்கங்க புதுசு புதுசு ஹா
ஆமாங் தோழி வீட்ல இருக்குறதுக்கு என்ன வேல
கண்டிப்பா சகோதிரி நீங்க
இது எனக்கு அந்த யூடியூப்ல இந்த மெட்ராஸ் சமையல்னு சொல்லி இருக்குங்கால தோழி
ஆமா சகோதரி அதுல வந்து எல்லாருமே வந்து கலந்து சமைப்பாங்க தானே அந்த
ஆ இது வில்லேஜ் குக்கிங் சொல்றீங்களா தோழி
ஆஹ இல்லைங்க சார் மெட்ராஸ் சமையல் மீன்ஸ் வந்துட்டு ஒரே ஒரே ஆள் தான் சமைப்பாங்களா சார் நிறைய பேர் வந்து வந்து சமைப்பாங்களா அந்த சேனல்ல
இல்ல இல்லைங்க் தோழி ஒரே ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் தான் சமைப்பாங்க அவங்க பாத் பாத்தீங்கன்னா அமெரிக்கா
ஓ சேரிங்க சகோதிரி
ஆனா அவங்க வந்து மெட்ராஸ் மாரி போடுவாங்க
ஓ சேரிங்க சகோதரி நான் பாக்குறேன் நானு
அஹ் அவங்க வந்து எல்லாத்தையுமே போட்டுருவாங்க எல்லா சமையலுமே போட்டுருவாங்க தோழி இப்ப ஏபிசி மால்ட் ட்ரெண்டிங் இல்லங்க தோழி அதையுமே எடுத்து போட்டாயிங்க
ஆமா சகோதரி ஏபிசி ஆமா சகோரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஏபிசி ஏபிசி ஜூஸ் வந்து ட்ரெண்டிங்ல இருக்கும்போது பாத்தீங்கா ஆக்டர்ஸ்ல வந்து ரிவியூ குடுக்குறாங்க நான் அது குடிச்சுதான் என் பேஸே வந்து குளோவா மறுச்சுங்கிறாங்க நம்மட தான் குடிக்கிறேன் ஆனா ஒரு செஞ்சுமே வரமாட்டேங்குது சகோதரி நமக்கு
நம்மல்லாம் பட்டிக்காட்டுல இருக்குறது நால அப்படிதான் தோலியிருக்கோ
இல்ல சகோதரி நா கூட ட்ரை பண்ணி பார்த்தேன் அவங்க சொன்ன ஆஹ நா கூட ட்ரை பண்ணே நா கூ கூட ட்ரை பண்ண சகோதரி அவங்க சொன்ன மாரி ஒரு சில பேர் சகோதரி நான் என்ன பண்ணே நான் வந்து ஆப்பிளு இல்லான வந்துட்டு ஆப்பிள் சகோதரி நான் வந்துட்டு இந்த ஆம்லா இருக்கல சகோதரி நெல்லிக்கா இருக்கல மர நெல்லி கா மரநெல்லிக்க போடு மரநெல்லிக்கா பீட்ரூட் சகோதரி மரநெல்லிக்கா பீட்ரூட் அப்றோ கேரட் சகோதரி இத மூனையு போட்டுதான் நான் வந்து அப்படியே துருவி போட்டு மிக்சியில அடிச்சி எதுவுமே சக்கர எதுவுமே போடாம லைட்டா ஒருஸ்பூன் ஒரு பிஞ் மட்டும் ஒரே ஒரு சொட்டு மட்டும் லெமன் மட் விச்சு வீட்டு நான் குடிப்பேன் சகோதிரிநானு அவங்க என்ன சொல்றாங்கன்னு ஏபார் ஆப்பிளுங்களாமா பி ஃபார் வந்துட்டு பீட்ரூட் சொன்னாங்க சிஃபார் வந்துட்டு இது கோகனட்டு தேங்காய் கேரட் கூட இல்ல சார் ஒருத்தங்க தேங்கா தேங்கா இருக்குல சகோதிரி தேங்காய் பீட்ரூட்டு ஆப் பில் இத மூனையு வந்து அடிச்சு லைட்டா ஹனி இருக்குல சகோதரி ஹனி போட்டுதான் குடிப்பாளா ஓருத்தி நீங்க அவள கூட பார்த்திருப்பீங்க அவ கூட இந்த சீரியல கூட அர்ச்சனானு சொல்லி கூட டைட் பிக் பாஸ்ல கூட வின் பண்ணாலே அவ ஒரு பிடுவ்லஸ்
ஹ ஆஹ்
ந சொன்னா ஏ ஃபார் ஆப்பிள் பி ஃபார் வந்துட்டு பீட்ரூட் சி ஃபார் கோக்கனட் போடுவேன்னு சொல்றா
ஆனா கோகனட் அந்த பால் லா குடிக்கிறதெல்லா அவ்வளவு நல்லது
ஆமா சகோதரி நீங்க வந்து பர ஆ ஆமா நீங்க வந்து தேங்கா தேங்கா தேங்கா பால வந்து நல்லா வடிகட்டி எடுத்துட்டு நல்லா அடுப்புல காச்சி வெள்ள வெள்ள அல்லது நாட்டு சக்கரை போட்டு நல்லா குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வயித்து புண்ணுமே நல்லா இருக்கு சகோதரி உங்களுக்கு இந்த வாயில தொண் எல்லா வாயு புண் வரவங்களுக்கு அது நல்லா இருக்கு ன்னு சொல்லுவாங்க சகோதரி
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
ஆமா சகோதரி நானுமே வந்து நானுமே அடிக்கடி நா அடிக்கடி அம்மா வீட்டுல இருக்கும்போது சாப்டுவே சகோதரி நா குடிப்பே நானு இங்க வந்ததுக்கு அப்புற ஒரே ஒரு ஒரே ஒரு நேத்து அவ தான் சொல்லிருந்தா செஞ்சிருக்கே நானு
செரி செரிங்க தோழி
நீங்க இந்த பால் கொழுக்கட்டல்லா சாப்ட்டுருக்கீங்களா
ஆ அதெல்லா எனக்கு ரொம்ப புடிக்கும் தோழி
ஆமா சகோதரி நல்லா இருக்கு சக ஆனா அதுல பாருங்க சகோதரி அந்த இனிப்போட அந்த தண் தண் லிக்விடோட நம்ம சாப்டும் போது சகோதரி அந்த உருண்டை உருண்டையோட டேஸ்ட் தனியா இருக்கு
தனியா இருக்கு லிக்விடு தனியா தெரியு ஆமாங்க தோழி இப்ப எல்லா
அல்ல சகோதரி உருண்டைக்குள்ள உன்னு தித்திப்பு வர்றக்கு சில பேர் வந்து ஓட்டருக்குல சகோதரி லைட்டா வந்துட்டு அந்த தண்ணி ஊத்தி நம்ம பாத்தா பாஸ் இது பச்சரிசு மாவுல பெசைரதுக்கு பதிலா இந்த வெள்ள வெள்ள தண்ணி இருக்க வெள்ள தண்ணிய ஊத்தி பெசஞ்சா அந்த டேஸ்ட்டு வருங்குறாங்க உண்மையங்களா சகோதரி
அது எப்டின்னு தெரியலங்க தோழி நாங்க வெறுதா உப்பு போட்டு அப்டியே பெனஞ்சி நார்மலா தான்ங்க தோழி செய்வோ
நாங்களு அப்டி தா சகோதரி நார்மலா தா நா செஞ்சிருக்கே ம் இல்ல சகோதரி இவரு தா இந்த டிப்ஸ் குடுத்து தாருங்களா நீ வந்து விப்பண்ணி பாத்து சுட தண்ணி ஊத்துறதுக்கு வெள்ளத்த போட்டு காய்ச்சி அந்த தண்ணி தெரிச்சு பாத்தா அந்த உருண்ட இனிப்பு இனிப்போட உருண்டு புடிக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்குமே உருண்டையோட இன்னு கொஞ்ஜோ தித்திப்பா இருக்குன்னு அவர் தா சொன்னாரு
செரி செரிங் தோலி இல்ல இல்லைங்க தோலி நாங்க நார்மலாதாங் தோலி புடிப்போ
சேரிங்க சகோதரி ஆனா நல்லா இருக்கு சகோதரி யாராது இது மாரி குடிச்சுக்கு போது நமக்கு சாப்டும் போது
ஆ ஆமாங்க தோழி
ஆமா சகோதரி நீங்க வெளியெல்லா போகலிங்களா சகோதரி எங்கேயாவது நேத்து போனீங்களா சண்டே
சண்டே எங்கயு போலிங் தோலி நேத்து அம்மாவாசைங்ளா சாமி கும்படவே நேரோ செரியா போய்டிச்சிங் தோழி
ஓ நீங்க மாசோ மாசோ அமாவசைக்கு சாமி
ஆ ஆமாங் தோழி
சேரிங்க சகோதரி
அஹ் சாப்பாடு ரசம் குழம்பு நாலு பொரியல் வடை அப்பளம் அன்னக்கி தான் தோழி இழ முழுக்க நெறக்க நிறைய சாப்பாடு வச்சு கும்பிடுவாயங்க
ஆஹ் நாங்களும் சகோதரி அம்மா வீட்ல இருக்கும்போது சகோதரி ஒரு அம்மாவசை கூட தவர மாட்டாங்க சகோதரி எப் பியுமே அம்மா அமாாவசக்கு விரதும் டுங்க நாங்களும் நீங்க சொல்ற மாரி வந்துட்டு பொரியல் ரெண்டு பொரியல் பருப்பு சாம்பார் வடை அப்பளம் சில சமயம் வந்து அம்மா டைம் இருந்தா பொங்களும் கூட வப்பாங்க சகோதரி இங்க கணவர் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு அமாவாசைக்கு அப்படி பழக்கம் அது வந்துட்டு இறந்தவங்களுக்கு நம்ம படையல் போட்டு கும்பிடறனாலும் இங்க மாமனார் மாமி இருக்கதுனால அப்படி பண்ண மாட்டாங்கன்னு சொன்னாங்க
ஆஹ் ஆமாங்க தோழி
சாமி கும்ப்ட்டு நம விளக்கு பொருத்தி சாப்ட்டுக்கலாங்கற மாரி
முன்னோருகளுக்கு ஆஹ் முன்னோர்களுக்காக நம்ம சாமி கும்படுறதாங்க தோழி
ஆமா சகோதர் அங்க வந்து அங்க வந்து அம்மாவ அப்பாவோட அம்மா இல்லைங்களா சகோதரி ஆனாலா அவங்கள நினைச் சி அம்மா வந்து சமைப்பாங்களா ஆனால வந்துட்டு நல்லது அமாவாசைக்கு சாமிகும்புட்ரது நல்லது சொ அம்மா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒன்னாவது படிக்கயில இருந்து இப்ப வரைக்குமே பழக்கப்படுத்திட்டே இருக்காங்க இருபத் தஞ்சு வருஷமாவே தொடர்ந்து பலக் பழக்கப்படுத்திட்டே இருக்காங்க சகோதரி
சரி சரிங்க தோழி
உம் அப்ப நேத்து நல்லா ஒரு வெட்டு வெட்டு வெட்டிட்டு
அதெல்லாம் ஆமாம் தொழி இப்ப பயங்கர போ வேலைங்கள வேலை
ஆமா சம நீங்க சமயலுக்கு ஹெல்ப் பண்னுவீங்களா ச
ஆஹ் இல்லலைங்க தோழி அம்மாவாசைன்னா வேற வழி இல்லைங்க தோழி நாங்க தான் தோழி செஞ்சாகணும்
சேரிங்க சகோதரி சேரிங்க சகோதரி நல்லா ஒரு வெட்டு பாயசம் கே வட ட எல்லா ஒரு விருந்தே ஒரு வெஜ் மீல்ஸே சாப் இருக்கீங்க நெ
ஆமாங் தோழி
ந நேத்து வந்து உங்க வீட்டுல வெஜ் மீல்ஸ்சு இங்க வந்து நான்வெஜ் மீல்ஸ்சு சகோதரி நெத் எங்களுக்கு தெரியலீங்களா சகோதரி அத்த வீட்ல சரி நான்வெஜ் எடுத்தாங்க நான்வெஜஸ்ஷு நான்வஜ்ஜூங் சகோதரி நேத்து எங்க வீட்டுல
சேரி சேரிங்க தோழி என்ன தோழி சமைச்சாங்க ஆ பறக்குறதா ஓடுற
இல்ல சகோதரி அத்த வந்து மீன் எடுத்து து வருறுவல் மாரி பண்ணலாம்னு பாத்தாங்கள எப்பமே வந்து சிக்கன் எடுத்த கிரேவி தான் சகோரி பண்ணுவோமா எனக்கு வந்து பிரியாணி சாப்பிடும் போல ஆச வந்துட் சேரிங்கள தாகோதரி சேரி இங்க இங்கய இங்கயே நாங்க சிக்கன் எடுப்போம் அங்கே சிக்கன் ரெண்டு வீட்லய சிக்கன் தான் எடுப் க கம்முனு ஒட்டுக்கா ரெண்டு ரெண்டு வீட்லயும் எடுக்கிற சிக்கன ஒட்டுக்க ஒரே ஒரே கிச்சன்ல சமைச்சிடலாம்னு சொல்லிட்டு அத்த வீட்டுல போயிட்டு சிக்கன் பிரியாணி சிக் சிக்கன் பிரியாணி அப்ப பண்ணாங்க சிக்கன் கிரேவி வந்து மாமனார் பண்ணி பண்ணி வச்சாங்க சகோதரி நாங்க அப்பதான் சாப்பிடலாம்னு போனோமா கரைக்டா தம்பியை பா க்கல சொல்ல அவங்க ஊர்ல இருந்து கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க பத்து பேர் பக்கம் வந்துட்டாங்க பார்த்தா என்ன பண்ணிட்டாங்க நாங்க வந் து நான் வெஜ் சாப்பிடமாட்டாங்க இன்னைக்கு அம்மாவச அஹ் அப்படின்னு சொல்லிட்டாங்க சகோதரி அதனால அவங்களுக்கு நாங்க தனியாக ஹோட்டல்ல வந்து வெஜ்ஜி மில் மட்டும் ஒரு பார்சல் வாங்கிட்டு வந் அவங்களுக்கெல்லாம் பரிமாறி முடிச்சுட்டு நாங்க நாலு மணிக்கு தான் சகோதரி நான்வெஜ் சாப்பிட்டோம் அதுமே அதுமே அத்தை என்ன சொன்னாங்கன்னா இது ரொம்ப குக்கர் வழியே இருக்கு நைட்டுக்கு இதையே நீங்க முடிச்சிருங்க அப்படின்ந்தாங்க அப்புறம் நைட்டுக்கும் அதையே நாங்க புல் கட்டு கட்டிட்டு நல்லா ஒரு திருப்தியா ஒரு குப்பி தூங்கியாச்சு சாகோதரி
உம் குக்வித்து கோமாளி எல்லாம் புடிக்குமாங்க தோழி
ஆஹ் புடிக்க சகோரி நா கண்டிப்பா இந்த இப்ப போற சீசன் வந்து அதிக விரும்ப மாட்டே சகோரி பாப்ப அதுபாட்டுக்கிடு ஓடிக்கிட்டு இருக் சோ நா பாட்டு மொபைல் யூஸ் பண்ணுவானுங்களா ஆஹ் சீசன் டூ தான் சகோதரி எனக்கு அல்டிமேட்டு சகோதரி அவங்களோட க அதுவும் பாருங்க அஸ்வினு அஸ் அஸ்வினி இல்ல அவர் இருக்காலே சகோதரி சுனிதா சிவாங்கி இந்த மூணு பேருக்கு காம்போதா சகோதரி அல்டிமேட்டா இருக்கும் சண்டை போட்டுப்பாங்க அஸ்வினுக்காக
நல்லா இருக்குங்க தோழி
ஆஹ் அது அது விட சகோதரி புகழ் இருக்குல்ல புகழ் வந்து ஒரு பக்கம் பாத்தா பவித்ரா வந்த பவித்ரா கூட போய் பேசுவான் இவன் தர்ஷி தரிசு அவ தர்ஷா வந்து அவகிட்ட போய் பேசுவ ரெண்டு பேரும் வரும்போது மாட்டிக்கிட்டு முழிப்பா அது பாபி ப பாஸ்கர் அவனோடதுதான் சரியான காமெடியா இருக்கு
உம் ஆமாங்க தோழி
நான் பாத்து அதுவுமே பாப்ப சகோதரி இது குக் இது பிக் பாஸ் இருக்குல்ல பிக் பாஸ்மே நான் பாத்திருக்கேன் நானு
ஆஹ்ஹ
பிக் பாஸ் மோஸ்லி இப்ப சீசன் நயன் வரைக்குமே இப்ப கடைசி
நல்லாவேயில்லங் தோழி கடைசி சீன்லாம் எனக்கு புடிக் வேல பிக் பாஸ்ல
இல்ல சாகோதரி வெளியே வந்து அவுங்க ஆக்டர்ஸா நடிக்கும் போது அவுங்க மேல நமக்கு ஒரு உங்க விருப்பம் இருக்கு கொஞ்சம் ஒரு மரியாதை இருக்கு பரவால நல்லா நடிக்கிறேங்கற மாதிரி எண்ணம் இருக்கு சகோதரி பிக் பாஸ்குள்ள போனது அப்புறம் டோட் இத்தன நாள் நம்ம பேரே வந்து கொலாப்ஸ் பண்ணிறாங்க நல்லாவே பண்ண மாட்டேங்கிறாங்க சகோதரி
ஆஹ் ‌ஆமாங் தோழி உள்ள போயி பேர கெடுத்துக்கிட்டு வந்துரு
ஆமங் சகோதரி அது ஒரு இல்ல சகோதரி ஒரு சில பேர் பண்றத பாத்தா நமக்கு செம்ம காமெடியா இருக்கும் அத பாருங்க இப்ப நான் இப்ப இப்ப பாருங்க சகோதரி புதுச பிக் பாஸ் இ பண்ணி இது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க நம்பள மாதிரி இருக்கிற காமன் மேன் வந்து நீங்க ஆஹ் இது பங்கு பெறலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீ வந்து நம்மளோட நேம் எல்லாம் பயோடேட்டா எல்லாம் குடுக்க சொல்றாங்க விருப்பம் இருந்தா போலோம்னு சொல்றாங்க ஆனா போனா அவுங்களோட எப்டி நம்ம பழக முடியும்னு தெர்ல
ஆமா ஆமாங்க தோழி செரமங் தோழி
அதுவும் பாருங்க சகோதரி நூறு நாள் ஆஹ் நூறு நாள் வந்து மொபைல் இருக் கூடாது டிவி இருக்கக் கூடாது வெளி உலகத்தை பாக்க கூடாது ஆனா உள்ளுக்குள்ளேயே வந்து நெறைய காம்படிஷன் வெளையாட்டு அவுங்களுக்கு தேவையான ப்ராப்பரிஸ் எல்லாமே குடுக்குறாங்க ஆனா அது குடுக்கறாங்க சகோதரி இருந்தாலுமே அவுங்ககிட்ட வேலை நேறையா வாங்கிக்கிறாங்க
ஆமாங் தோழி ஆமாங் தோழி
ஒருத்தன் வந்து ஒல்லியா ஒருத்தன் வந்து நல்ல பல்கா வந்து பிக் பாஸ் வுட்டு வெளியே வரும் போது அவனுக்கு ஜிம்மே தேவல்லையாமா ரொம்ப ஆச்சரியமா பேட்டிகுடுக்கறான்
ஆமாங்க தோழி சேரிங் தோழி மீண்டும் வேற ஒரு தலைப்பில் சந்திப்போம் தோழி நமக்கான அழைப்பு முடிந்து விட்டது தோழி நன்றிங்க தோழி